மிக்க நன்றி நல்லா இருக்கீங்களா தோழி
நல்லா இருக்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க முந்தைய பதவியில வந்து அந்த பெற்றோர்கள் பாசத்தை பற்றி பேசிக்கிடட்டு இருந்தோம்
ஆஹ் ஆமா தோழி
உங்களுக்கு அத மாரி பாட்டி அத மாரில்லா யாரு இருக்காங்களா உங்களுக்கு
எனக்கு பாட்டி அம்மாவோட அம்மாவு எறந்துட்டாங்க தோழி அம்மாவோட அப் ப்பாவு எறந்துட்டாங்க தோழி அப்பாவோட அம்மா அப்பா இரண்டு பேருமே இறந்துட்டாங்க எனக்கு அது மாரி பாட்டினு யாரு கெடையாது அம்மாவு அப்பாவுதா அம்மாவிட சொந்தமு வந்து அப்பயே வந்து சண்டை சச்சரவுகள் அப்பாவோட சொந்தத்துலயு சண்டை சச்ச சரவுகள் அதனால எங்க அப்பாவுக்கு அம்மா அம்மாவுக்கு நாங்க பிள்ளைங்க அவ்ளதா உறவுகள்னு பாத் பாத்தீங்கன்னா எங்க அம்மா அப்பா சைடு பாத்தீங்கன்னா நறைய பேர் வந்து அதா இருக்கிற வரைக்கு எல்லாத்தையு யூஸ் பண்ணிக்கிட்டு ஒன்னு இல்லாம உட்டுட்டாங்க அதனால ஒரு பெரிய கவலையிலேயே அந்தந்த உறவுகள் வந்து பெரியதாவே போய்ட்டு இப்ப என்னுடைய கணவர் கிட்ட இருந்துதா அந்த உறவுகள் வந்து மேம்பட பெருசா ஒரு சர்க்கிள் வந்து பெருசாயாயிருக்கு
கண்டிப்பா ஏனா நம்ம வந்து கண்டிப்பா ஒரு சர்க்கிள் பெரிய சர்க்கிள உருவாக்கணு நமக்குன்னு சொந்த பந்தங்கள்ள நம்ம உருவாக்கிக்கணு நம்மளு அது மாரி இருந்துற கூடாதுல்ல
ஆ இன்னொரு விஷய என்னன்னா என்னுடைய கணவருடைய உறவுகள் வந்து எனக்கு சொந்தமா இல்லன்னு சொல்லல அ அந்த உறவுகளோட மட் டு நா இல்லாம என்னோட நா வெளியில அலுவலகமா இருக்கணு என்னோட வட்டத்தன் வந்து நா பெரிதாக் கிக்கனு நினைக்கிறாள் நினைக்கிற நினைச்சிட்டேதா இருப்ப எப்ப பாத்தாலு இப்ப ஏனா நமக்கு தெரிஞ்சவங்களோட மூணாவது நபர் தெரியாத நபர்ட்ட வந்து பழக்க வழக்கங்கள் வந்து நிறைய இருக்கணு நம்ம வெளியில ஒரு இடத்துக்கு போறோனா நம்மள தெரியணு அ ஒரு அடையாளமா இருக்கணு அப்டின்னு நினைக்கிற நினைசிட்டே இருப்பே ஏன்னா சொந்த பந்தனா அவுங்க அந்த வட்டத்துக்குள்ளயே நம்ம முடிஞ்சிடக் கூடாது வெளியில ஒரு அடி நம்ம தள்ளியே அந்தண்ட போணு அதனால எல்லா கூட்டத்தோடையு என்ன வந்து தாங்கி அதையே ஸ்டாப் பண்ணி அப்டியே நிக்க மாட்டே அப்டியே மூவாகி தனி தனியா வந்துருவே யாரோடயு செட் டா நிக்க மாட்டே பேசுறவங்கள்ட்ட பேசிட்டு அப்டியே வந்துறது
ம் ம் கண்டிப்பா அது நீங்க சொல்ற விஷ யோ அது நல்ல விஷயந்தா ஏனா நமக்குன்னு ஒரு கூட்டத் த உருவாக்கிக்கணு சொல்லுவாங்க என்னுடைய கணவர் இத அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு அவுங்க வந் து எனி டைம் வந்து நண்பர்கள் கூட்டத்தோட தா இருப்பாரு அவரு அப்போ வந்து சொல்வாரு ஆ வந்து இப்ப இன்னைக்கு ஒரு நா ஒரு கடைக்கு போனேனா அந்த கையில காசுல்ல அப்டிங்கும் போது நா சாப் பாடு வாங்கிட்டு நா பாட்ட வந்துருவே என்ன கேள்வியே கேட்க மாட்டாங்க நா பணத்த சம்பாரிக்கலானாலு இந்த மாரி பழக்க வழக்கங்கள சம்பாரிச்சு வச்சிருக்கே அப்டின்னு சொல்லுவாங்க
ம்
நா கூட திட்டுவே இந்த மாரிலா பண்ணாதீங்க அப்டின்னு சொல்லுவே இல்ல வந்து நா பணோ குடுக்காம வாங்கிட்டு வரமாட்டே இருந்தாலு நா பணோ குடுக்லேனாலு யாரு கேட்க மாட்டாங்க அப்டின்னு சொல்லுவாங்க
அ
ஏனா நம்மள நம்ம வந்து தனிமையா இல்லாம கண்டிப்பா நமக்குன்னு ஒரு நாலு பேர என்னைக்குமே நம்ம கூட வச்சிருக்கணு அது நம்ம ஒரு அவசரத்துக்கு கஷ்டத்துக் கு என்னைக்குமே நமக்கு கை குடுப்பாங்க அவுங்க
அ என்னுடைய கணவர் பத்தீங்கன்னா வீட்ல இந்த உறவுகள்ட்ட அலுவலகத்துல நறைய வந்து பழக்க க்க வழக்கங்கள் நிறையாருக்கு கு ஆனா அந்த ஊருக்குள்ளன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்க பஞ்சாயத்து தலைவர் ஊரக தலைவர்ல்லா இரு க்காதுல அதுல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இங்க உள்ளதுல எனக்கு கொஞ்சோ நிறைய பேர வந்து தெரியும் ஏனா டெய்லியு போறேன் வாரன் அப்படிங்கும்போது விஓ ஆஃபிஸா இருக்கட்டு அங்க போய் பாக்கறதா இருக்கட்டு ஆரைய தா இருக்கட்டு இந்த மாரி போற இடத்துல எனக்கு பழக்கங்கள் வந்து அதிகம் என்னுடைய கணவர் வந்து அதிகம் பேச மாட்டாங்க நா ரொம்ப அதிகம் பேசுவே பேசுவன்னா எல்லா இடத்துலயு தேவையான இடத்துக்கு பேசுவே இவர் தேவையான இடத்துல கூட நா பத்து வார்த்த பேச வேண்டிய இடத்துல ஒரு வாய் ஒரு வார்த்த தா பேசுவாங்க எங்க வீட்டுக்காரவுங்க அதனால வந் து நா எல்லாரோடையும் சின்ன கூட்டமா இருக்கட்டும் பெரிய கூட்டமா இருக்கட்டும் சீக்கிரமே ஒரு ஃப்ரெண்ட புடிச்சிட்டு கம்பைன் ஆயிருவே எங்க வீட்டுக்காரா அவ்வளோ சீக்கிரம் வந்து கூட்டத்துல இறங்க மாட்டாங்க அ அதனாலயே பாத்தீங்கன்னா ஆமா அதனாலயே எங்க வீடல கல்யாணம் பண்ணதுல இருந்து எங்க அம்மா எங்க சித்தி பெரியம்மா எல்லாருமே கேப்பாங்க அ உங்களுடைய கனவு வீட்டுக்காரவுங்க மட்டும் யாருடையுமே பேசல அவுங்கங்களு மண்டையா ஆட் டுறதோட சரி அப்படின் சொல்லிட்டு அதுக்காக நம்ம என்ன ஒரு ஆரம் ரொம்ப நேரம் உக்காந்தா பேச சொல்ல முடியு அவுங்களோட குணாதிசயங்கள் அது சில பேர் நிறைய பேசுவோ சில பேர் கம்மியா பேசுவோ
கண்டிப்பா எல்லாரையு பேசுங்க பேசாதவங்களையு பேசுங்க பேசுங்க நம்ம டார்ச் ச்சர் பண்ண முடியாது இல்லையா ஒவ்வொருத்தவுங்களோட சுபாவம் அப்படி இப்ப ஏன்ன என் கணவர் பேசுறதுக்கு அப்படியே ஆப்போசிட் தா நானும் எல்லார்ட்டையு போய் டக்குன்ல்லா பேச மாட்டே ஆனா நல்லா பேசிட்டன்னா நல்லா மெச் சா ஆயிருவே ஆனா எனக்கு அந்த அளவுக்கு அந்த அவ என் கணவர் பேசுற அளவுக்கு எனக்கு பேச வராது அதுக்கே நா அப்ப என் கணவர்ட்ட திட்டு வாங்கிட்டே இருப்பே எல்லார்ட்டையு பேசு இப்டில்லா கேளு அப்படின் சொல்லி பேசுவாங்க நா வந்து வீட்டுல சின்ன வயசுல இருந்து அந்த தனிமையா இருந்ததுனால எனக்கு அந்த அளவுக்கு அந்த பழக்க வழக் கங்கள பத்திலா தெரியாது இப்ப கூட அவுங்கதா வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி் குடுப்பாங்க இவுங்கள்ட்டல்லா இப்படி கேக்கணு அப்டின் சொல்லி குடுப்பாங்க
பரவாயில்ல உங்களுக்கு சொல்லி குடுக்குறாங்க நா ஒவ்வொரு முறையு சின்னதா ஒரு கடைக்கு வந்து ஒரு பொருள் வாங்க போக சொல்றன்னா நாலு பொருள் சொல்லியிருக்கனா நாலு பொருள்ள வந்து இப்ப காய் வாங்க சொல்றன்னா அது நேத்தைய காயா இன்னைய காயான்னு பாத்து வாங்குறதுல கூட சில நேரம் பாத்தீங்கன்னா ஏதாவது குடுத்துருவாங்க ஒழுங்கா நல்லா இருக்காது அதனால நா வீட்டுல வந்து இதனாலயே சில சண்டைகள் ஏற்படும் அதனால சொல்லுவே வெளியில போறது முக்கி யம் இல்ல ஒரு பொருள் வாங்க போறோன்னா நல்லதா வில இன்னய நடைமுறைக்கு வில எவ்வளோ வருது குறச்சு வாங்கவு தெரியணு அவுங்களுக்கு லாபமும் போய் சேரணும் ஓரளவு ஓரளவு நமக்கு நல்ல பொருளா அவுங்க குடுக்கனு அவுங்களையு நம்ம ஏமாத்த வேண்டா நம்மளு அவுங்கள்ட்ட ஏமாற கூடாது அப்படிதா இந்த விஷயத்த வந்து என் கணவர்ட்ட நா வந்து சொல்றது ஒரு அசைவ உணவு வாங்க போனாங்கன்னா வச்சுங்களே ஒரு கிலோ வந்து மழ சிக்கன் சாரி ஆ ஃபிஷ்ஷு அங்க வாங்கிட்டு வராாங்கன்னா வச்சுங்க மீன் வாங்கிட்டு வர்றாங்கன்னா வச்சுக்குங்க
உம்
அந்த அந்த மீன பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வர்றவுங்க என்ன பண்னணு எப்படி இருக்குன்னு பாத்து மீன பாத் து ஒரே மீனா வாங்கிட்டு வரணு அது கொஞ்சோ கூட அள்ளி போடுற கடையில கொஞ்சோ வீணா போன மீன் ல்லா கொஞ்சம் அள்ளி போட்டுருவாங்க
உம் உம்
இதனால பாத்தீங்கன்னா வச்சுக்கல அப்படியே எடுத்துட்டு வரும்போது வாங்கியிருக்க அந்த மீனும் ஒரு மாரி வாசனையே இல்லாம குழம்பு வச்சாலு ஒரு மாரி நல்லா இருக்காது இதனால வாக்குவாதங்கள் இருக்கு சிலத பேர பேசி நல்ல பொருட்கள வாங்கிட்டு வர மாட்டாங்க வாங்கிட்டு வந்து குடுக்கன்ட்டு குடுத்துட்டு போய்டுவாங்க அதனால எல்லாமே வந்து நானே தா வண்டி எடுத்துட்டு போறது போய் வாங்குறது அனைத்து பொருட்கள் வாங்குறது மளிகை பொருள்லருந்து எல்லாமே ஏட்டு தேட்டர் பாத்தீங்கன்னா கொழந்தைகளுக்கு பீஸ் கட்றதுலருந்து எல்லாமே என்னுடைய பொறுப்புலதா போய்ட்டுருக்கு முக்கியமான தேவைகளுக்கு மட்டு ரெண்டு பேர் சேந்து போவோ
ஓ சில பேரு வந்து அமைதியாவே இருப்பாங்க எங்க வீட்ல வதவ்ங்கள் எதுவுமே வாங்கிட்டு வந்து குடுக்க மாட்டாங்க நா தா போய் வாங்குவே எல்லாமே நான் அலுவல முடிச்சுட்டு நானே வாங்கிட் வந்துருவ எல்லாமே
அ
அவங்க வாங்கறதுனா அவங்க அவங்க எழுந்திருக்கவே மாட்டாங்க அதுதா ஒரு பிரச்சனை கால்ல ஒரு எழுந்ருச்சு ஒரு சீக்கிர எழுந்துருச்சு ஒரு காய்கறி வாங்கணு ஒரு சிக்கன் எடுத்துட்டு வந்தோ ஒரு மட்டன் எடுத்துட்டு வந்தோ அப்டின்ல்லா இருக் இருக்கவே மாட்டாங்க நல்லா தூங்குவாங்க இப்ப அவங்க தூங்குறது இல்லாம என்னுடைய கொழந்தையு அந்த மாரி தூங்க வச்சுகிட்டுருக்காங்க இவங்க எத்தன மணிக்கு எழுந்திருக்கிறாங்களோ அதே டைம் இப்பதா அவங்களு இப்ப எழுந்திருக்கிறாங்க அவங்கல்லா இப்ப என்னோடயே எழுந்திருச்சிருவாங்க கால நேரத்துல இப்ப அப்பாவோட சேந்துகிட்டு தூங்குறாங்க அவங்களு அவங்க ஒ ரெண்டு பேரு சேந்துக்கிட்டு ஒம்பது ஒம்பதரைக்குதா எழுந்திருக்கிறது நா அதுக்குள்ள அலுவலகத்துக் எட்டேமுக்கால்க்கே நா ஆபீஸ்க்கு கெளம்பி போய்டுவ
ம்
அது மாரி பண்ணிட்டு இருக்காங்க அப்டியே எடுக்கணுனா அவங்க அண்ணனை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க எதுக்கடுத்தாலு நீ வாங்கிட்டு வந்து குடு வாங்கிட்டு வந்து குடு அப்டின் சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு என்னைக்கையாவது ஒரு எமர்ஜென்சி அவசர கால நேரத்துல மட்டும்தா நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட உதவி கேக்கணு அது யாரா இருந்தாலு சரி சும்மா தொட்டதுக்கு நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாதுல்ல எதா இருந்தாலு போய் அவங்கள வாங்கிட்டு வர சொல்லு அவங்கள வாங்கிட்டு வர சொல்லு அப்டிம்பாங்க
ம்
அதனால அதுக்கு நா யோசிச்சுக்கிட்டே நா வந்து அத சொல்றதில்ல அதுக்கப்பற இப்ப எங்க அப்பா இங்க ஊருக்கு வந்ததுல இருந்து இப்ப எங்க அப் அப்பா தா போய் எல்லாமே வாங்கிட்டு வராங்க
கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி வந்து து யாருகிட்டயு ஒரு வேலய திணிக்க கூடாது நம்மளாக முடியாத பட்சத்துக்கு ஒரு வேலய அவங்கள்ட்ட சொல்லலா நம் நம்மளால முடிகிற பட்சத்துக்கு வந்து நம்ம அத செஞ்சுர்ணு இல்லனா ரெண்டு பேரு இருக்கிற இடத்துல ஒரு ஆணோ பெண்ணோ ரெண்டு பேரு கணவன் மனைவியா இருக்கட்டு பகிர்ந்து அது செஞ்சுக்கணு இல்லாத பட்சத்துல உடம்பு முடில நானு ஊருக்கு வெளில போயிருக்கனா வேற யாராவது போய் வாங்கிட்டு வந்து குடுக்க சொல்லலா
கண்டிப்பா அதுதா நா சொல்லுவ யார்கிட்டையுமே நம்ம நம்மளோட இத வந்து இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது அப்டின் சொல்லுவ அ ஏன்னா நம்ம நெனைக்கிற மாரி அவங்களு நெனைப்பாங்களா அப்டிங்கறத நம்ம சொல்லவே முடியாது நம்ம ஒரு மாதிரி நெனைச்சிட்டு இருப் போ அவங்கள பத்தி ஆனா அவங்களு நம்மள பத்தி அது மாரிதா நெனைக்கிறாங்களா அப்டிங்கிறதே நமக்கு தெரியாது ஒரு டைம் வாங்கிட்டு வந்து குடுப்பாங்க ரெண்டாவது டைம் வாங்கிட்டு வரு அத வாங்கிட்டு வரு போது லைட்டா நமக்கு முகம் சுளிச்சாலு நமக்கு கஷ்டமா போய்டு இல்லயா நம்ம வந்து ஒரு உ உறவ வந்து நம்ம பாதுகாத்து அத அப்டியே கொண்டு போய்ட்டுருப்போ அந்த நேரத்தில இது மாதிரி ஒரு சில இடர் பாடுகள்ல்லா வந்துட்டுனா நமக்கு வந்து அதுக்கப்பற அந்த உறவ வந்து நம்ம ஸ்மூத்தா கொண்டுட்டு போறது கஷ்டோ அதுக்காகவே இந்த மாதிரி வேலையெல்லா நா யாருகிட்டயுமே சொல்ல மாட்டே முடிஞ்சா அவுங் க வாய் இவுங்க வாங்கிட்டு வர சொ முடிஞ்சா வாங்கிட்டுவாங்க அப்டி இல்லனா பரவால்ல விட்டுருங்க சமைக்க வேணானு சொல்லி விட் ருவே நா யார்ட்டையு கேட்க மாட்டே ஏனா இவுங்கல்லா ஒரு நாள் கூட காலேல எழுந்துருச்சு இத்தன வருஷத்துல வந்து போய் கடைக்கு போய் கறி வாங்கி குடுத் ததுமில்ல வாங்கிட்டு வந்ததே கெடையாது முன்னாடி கடேல நாங்க ஹோ ஹோட்டல் மாதிரி வச்சிருந்தோ அப்ப கடேல வேல பாக்குற அந்த ஸ்டாஃப் வாயினு வந்து குடுப்பாங்க காலேல வந்து வாய்யினு வந்து குடுத்துட்டு போயிடுவாங்க நா மாசமா இருக்குபோது வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மட்டன் சாப்டுருவே ரத்த கம்மியா இருக்குன் சொல்லிட்டு அப்போ வந்து அந்த ஸ்டாஃப் வாங்கினு வந்து குடுத்துருவாங்க நா சமச்சிருவே அதுக்கப்பறோ அவுங்க அப்பையு அவுங்க வாய்ன்ட்டு வந்து குடுத்ததில்ல இப்ப எங்க அப்பா இருக்கிறதுனால அப்பா வாயின்ட்டு வராங்க
செரி இன்னொரு விஷ்யோ அதே மாரி கேட்போனு உங்கள்ட நெனச்சே பகிர்வோனு இப்ப குடும்ப செலவுகள பொறு த்தவர குடும்பத்தில நம்ம பொருட்கள வாங்கிட்டு வரோல நம்ம வாங்கி ட்டு வருபோது ஒரு அம்பது நூறு நம்மட்ட கூட சிக்கன படுத்தி நம்ம வாங்கலா ஆண்கள் வாங்குபோது பாத்தீங்கனா அந்த அது வந்து செலவாவே ஆயிடு அத விட கூடுதலாதா செலவாகு நீங்க பாத்தீங்கனா நம்மனா தேவையான திங் இந்த ஜாமான மட்டு வாங்கிட்டு வருவோ இவுங்க வாங்கிட்டு வர ஜாமான்லயுமே பாத்தீங்கனா செலது நல்லா இருக்காது அது காசும் வேஸ்ட்டா கூட போயிடு செல நேரோ அத பத்தி ஒங்க வீட்ல எப்டி பொருட்கள் நீங்க
ஆமா எங்க வீட்லதா நா தா வாங்குறே எங்க வீட்டுக்கார் எது இவே வாங்குறது இல்லங்கிறதுனால அவுங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே கெடையாது சப்போஸ் நா எதும் வாங்கிட்டு வர சொல்றது தா நா தா பணம் குடுப்பே அவுங்களுக்கு இத வாங்கிட்டு வாங்க அப்டினு சொல்லிட்டு ஏனா வரவு செலவு எல்லாமே நா தா பண்ணிட்டுருக்கே அவுங்கள்ட பண குடுக்குபோது இப்போ ஒரு ஐநூறுவா குடுத்து ஏதாவது ஒரு பொருள் வந்து நமக்கு ஒரு முன்நூறுவாய்க்கு தா தேவையா இருந்திரு க்கு ஆனா நம்மக சில்ற இல்லனு சொல்லிட்டு நம்ம ஐநூறுரூவாயு குடுத்திரு போ ஆனா அந்த மிச்ச எரநூறு ரூவாங்கிறது அவுங்க கணக்கு எந்த கணக்குல எழுதி வுடுறதுனு தெரியாது அந்த பண திரும்பவு எனக்கு வராது
ம்
அப்டிதா இருக்கு என்னோட வாழ்க்க அதனாலயே நா பாத்து பாத்து நா ஜிபே பண்றே நீங்க போங்க அப்டினு சொல்லி அனுப்புட்டுருவே அனுப்பிட்டு என்ன பொருளோ அங்க நின்னிட்டு இப்போ சொல்லுவாங்க நா அதுல ஜிபே பண்ணி வுட்டுருவே கைல குடுக்க மாட்டே ஏன்னா நாம பாத் து பாத்து ஒரு நூறு ரூவா அப்டினு சொல்லிட்டு நம்ம பாத்து பாத்து சேமிக்கிறோ அவுங்க வந்து அத அசால்ட் ட்டா செலவு பண்ணிட்டு போய்டுவாங்க
ம் என்னுடைய கணவர் வந்து பண விஷயங்களல பாத்தீங்கனா நல்லா ஒரு கவனமான இருப்பாங்க ஒரு பத்து ரூவாயா இருந்தாலு அந்த பத்து ரூவாயா சம்பாதிக்கிறதுதா கஷ்டப்படுறோன்னு அது மாரி செய்வாங்க ஆனா அந்த மாரி பத்து ரூவா சேமிக்கிற எடத்துல வந்து காச வந்து வேற எடத்துல வாங்கு போது ஏதாது ம் கூட ஒரு பத்து ரூவா இருவது ரூவா குடுத்துட்டு வாயிட்டு வந்துடுறாங்களோ என்னமோன்னு எனக்கு பயோ ஆனா வந்து வரவு செலவு கணக்கு வந்து எனக்கு தேவயானத வச்சிருவாங்க நானு அதுல இருந்து சிக்கனப்படுத்தி குடுப்பே ஆனா அவுங்கள்ட்டையு கையிருப்பு இருக்கு ஃபுல்லாவே நா எ கைல வந்து எப்போதுமே வந்து கணவர் குடுத்துதா மனைவி வந்து செலவு பண்ணணு மனைவி குடுத் டுத்துதா கணவர் செலவு பண்ணனுல்ல ரெண்டு பேர்ட்டையு இருப்பு இருக்கணு கொஞ்சோ சிக்கன இருக்கணு இல்லாத நேரங்கள்ல பகிர்ந்துக்கணு
ம் அது வேணா உண்மதா அது கரெக்டான ஒரு விஷயோ ஆனா என்னுடைய கணவர் என்னுடைய வீட்ல அது சரி வராது எங்க வீட்ல எல்லாமே நாந்தா வச்சிருப்பே ஆ என்னுடைய கணவர் பாத்தீங்கன்னா கொஞ்சொ அதிகொ செலவே பண்ணுவாங்க ங்க நண்பர்களுக்காக இருக்கட்டு அந்த செலவு வந்து அந்த நட் ட்பு வட்டாரங்கங்கறது ரொம்ப அதிகமா இருக்கு அதனால ஈஸியா செலவு பண்ட்டு வந்துருவாங்க இப்போ யார்தோ பத்து பேர் டீ குடிச்சாலு இவங்கதா பணம் குடுத்துட்டு வருவாங்க எதாவ்து ஒரு நாள்னா சரிங்களா சும்மா நடந்து போயிட்டு இருப்பாங்க அவங்களையு கூப்பிட்டு வாங்க டீ குடிப்போனு சொல்லி வாங்கி குடுத் துட்டு இவங்க எல்லாமே பில் பே பண்ணிட்டு வந்துருவாங்க அது மாரி பண்றப் ப அது நமக்கு சரி வராதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட நா அந்த பணொ ச என்னுடைய சம்பள பணொ இதுவரையு நா அவங்கள்ட்ட ஒரு நாள் கூட குடுத்ததே கெடையாது நா குடுக்கவு மாட்டேன்னு வச் சுகோங்களே எங்க வீட்ல எங்க அம்மா கிட்டயே நா இது மாரி குடுத்ததே கெடையாது நாந்தா எடுத்து நா சேவிங்ஸ்
சரி தோழி அடுத்த அடுத்த அழைப்புல நம்ம இத தொடர்ந்து பகிருவோ தோழி நன்றி தோழி ஆ நன்றி தோழி